ஆஹ் கேக்குது தோழி நல்லாருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே தோழி வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆஹ் எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எப்டி இருக்காங்க
எங்க வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி
ஆஹ் கண்டிப்பா ஆஹ் சாப்ட்டாச்சு
என்ன சாப்பாடு சாப்ட்டீங்க
ஆஹ் இன்னைக்கு வந்துட்டு சாம்பார் பண்ணே அதுக்கப்புறோ மீனு மேக்கர் பொரியல் பண்ணே
உம் ஹும் நா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியானோ முட்ட குழம்பு சாப்ட்டே
உம்
மீன் மேக்கர் பொறியல் எப்டி பண்றது
ஆ மீல் மேக்கர் வந்து இப்போ பெரிய மீல் மேக்கர் இல்லன்னா சின்னது எது கெடைக்குதோ நம்ம வாங்கிக்கலா நா வந்துட்டு இன்னைக்கு பண்ணது பெரிய மீல் மேக்கர் தா கொஞ்சோ சுடு தண்ணி வச்சிட்டு நல்லா கொதிக் க விட்டுட்டு லைட்டா கொஞ்சோ உப்பு போட்டுட்டு மீல் மேக்கரு அதுல போட்ரணு நல்லா கொஞ்சோ கொதி வர்ற அளவுக்கு நல்லா கொஞ்சோ வெந்துரு இல்லையா அந்த சூ ட்லயே அது வெந்ததுக்கு அப்புறோ ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஆஃப் பண்ணிடணு அதுக்கப்றோ அந்த தண்ணி எல்லா வடிச்சுட்டு அதுக்கப்றோ மீல் மேக்கர்ல இருக்குற தண்ணி எல்லா அந்த சூடு ஆறுனதுக்கப்போ கையிலேயே பிழிஞ்சு எடுத்துக்கணு அந்த மீல் மேக் கரெல்லா அதுக்கப்றோ அத பாதி பாதியா கட் பண்ணி ரெடியா வச்சுட்டு அதுக்கப்றோ ஒரு ஆ பாத்திரம் வச்சு ஒரு கடாய் வச்சு அதுல ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்த கட் பண்ணிக்கணு சின்ன சின்னதா அதுக்கப்றோ கொஞ்சோ எண்ண விட்டுட்டு அதுக்கப்றோ கடுகு உளுத்தம் பருப்பு ஆ எல்லாமே போட்டுட் டு வதக்கிட்டு அதுக்கப்புறோ ஆனியனையு போட்டு வதக்கிட்டு கருவேப்பில போட்டுட்டு இந்த கொஞ்சோண்டு இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கனு இஞ்சி பூண்டு விழுது அதையும் கொஞ்சோனு போட்டுட்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த மீல் மேக்கர வந்துட்டு இதுல ஆட் பண்ணிக்கணு ஆட் பண்ணிட்டு நமக்கு தேவையான பொடிகள்லா ஆட் பண்ணு கொஞ்சோ மஞ்சத்தூளு மொளகாத் தூளு அப்புறோ தனியா தூள் கொஞ்சோ கொஞ்சோண்டு கர மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கி விடணு அதயே வந்துட்டு அந்த தண்ணி எல்லா உறிஞ்சிட்டு கொஞ்சோ நல்லா கொஞ்சோ ஆ சுருண்டு கொஞ்சோ ஃப்ரை ஆன மாதிரி வரு கொஞ்ச நேரோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணு நல்லா ஃப்ரை ஆன மாதிரி வந்ததுக்கு அப் புறமா கொஞ்சோட்டு மல்லித்தளை போட்டு ஆஃப் பண்ணிடலா இது வந்துட்டு நம்ம சாம்பார் க்கு ரசோ சாதத்துக்குலா தொட்டு சாப்ட்டா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு இந்த இது அதுவு அந்த ப்ரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கு ன்னு சொல்லுவாங்கள்லயா மீல் மேக்கர்ல அதனால ஒரு வாரத்துக்கு ஒரு தடவ நா அந்த மாரி பண்றது உண்டு நீங்க அந்த மாதிரி எதாவது ஸ்பெஷல் டிஷ் எதாவது பண்ணுவீங்களா உங்களு க்கு தெரிஞ்சத சொல்லுங்க
ஆ மீல் மேக்கர்லா நா பொறியல் பண்ணதே இல்ல பண்ணது கேள்விப்பட்டதுமே கெடையாது நாங்க பாத்தீங்கன்னா கொழம்புல போடுவோ அ அதிகபட்சோ பாத்தீங்கன்னா அத ஃரை பண்ணுவோ நீங்க சொன்ன மாதிரியான ஆ செய்முறைல தா செய்வோ அத பாத் தீங்கன்னா நல்ல சூடத்தண்ணி இருக்குல்லையா அத நல்லா கொதிக்க வச்சுட்டு இதுல போட்டுட்டு அதோட சேத்து உப்பும் போட்ரணு ஆ உப்பு போட்டுட்டு அது ஆறுனதுக்கு அப்புறோ நீங்க சொன்ன மாரி கையாலா நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அ பெருஞ்சீரகோ இருக்குல்லையா பெருஞ்சீரகம்னா ஆ எங்க ஊர்ல சைட்ல உங்க ஊரு ஆ சோம்பு சோம்பு அந்த சோம்பு பாத்தீங்கன்னா ஒரு கடாய்ல எண்ண விட்டு அந்த சோம்பு கொஞ்சோனு போட்டுக்கணு போட்டுட்டு அதுல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எதோ கொஞ்சோ அரிஞ்சு அதுல போடணு போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி போடணு போட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கு அப் புறமா இந்த மீல் மேக்கர் இருக்குல்லையா அதையு எடுத்து அதுல போடணு போட்டுட்டு எல்லாத் துமே நல்லா வதக்கணு வதங்குனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மெளகாத்தூள் இருக்குல்லையா தனி மெளகாத்தூளு அந்த மெளகாத்தூள இதுல போடணு போட்டு நல்லா கிண்டி கொஞ்சமா மஞ்சத்தூள் போடணு உப்பு தேவைனா போட்டுக்கலா இல்லனாலு விட்டுர்லா ஆ அதெப்டி நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா சுருண்டு வந்துரும் அது சாப்புட்றதுக்கு நல்லா இருக்கு அந்த வறுவல் சாப்புட்றதுக்கு நல்லா
நா கொஞ்ச இன்பிட்வின் ஈஸ்டு போட்டு அது இல்லாம கொஞ்சம் தக்காளி போடல அவ்வளதா நெனக்கிறே அது இல்லாம கரம் மசாலா கொத்தமல்லி தூளு அதெல்லா நா போட்றே நீங்க வெறும் மொளகா தூள் போட் கீங்க அவ்ள அதுவும் கொஞ் உம் உம் கண்டிப்பா நா அதுவு ஒரு தடவ ட்ரை பண்ணி பா
அதில்லாம தேங்கா தேங்கா அரைச்சதிருக்கில்லையா அதிருந்தா கூட இதுல போடலா அது இன்னு கொஞ்ச சுவையா ருக்கு
ஓ பொரியல்கெல்லாம் போடுவோமே அந்த மாதிரி
அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து பொரியலதா நாங்க வந்து வருவலதா நீங்க பொரியல்னு சொல்றீங்க நீங்க செய்ற எல் நாங்க பொரியல்னா பாத்தீங்னா மொளகா தூளு மஞ்ச தூளு இது எல்லாமே ஆட் பண்ண மாட்டோ சேக்க மாட்டோ இப்ப நா சாதார்ணமா ஒரு முட்டகோஸ் பொரியல் பண்றே அப்டின்னா முட்டக்கோஸ்ஸ வந்து அரிஞ்சிட்டு அதுல கொஞ்சமா எண்ணெ ஊத்தி ஒரு கடாய வச்சு ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ண ஊத்தி அதுல பாத்தீங்கன்னா கடுகு நாலே நாலு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்புன்னா உளுந்துருக்கில்லையா அது போடுவோ வாசத்துக்காக ரெண்டே ரெண்டு பட்ட மெளகா அதுல கிள்ளி போடுவோ கிள்ளி போட்டுட்டு வெங்காய கொஞ்ச அரிஞ்சு வச்சிருப்போ அந்த வெங்காயத்த வந்து இதுல போட்டு வதக்குவோ வெங்காய கொஞ்ச ஓரளவு கலர் மாறி வந்ததுக்கப்பறமா இந்த முட்டக்கோஸ் இருக்கில்லையா அத எடுத்து அதுல வப்போ வச்சுட்டு அது முட்டைக்கோஸ் வேகுற அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடி வச்சிருவோ முட்டைக்கோஸ் வெந்ததுக்கப்பறமா தேங்கா இருக் க்கில்லையா அத துருவி போட்டு எறக்கிட வேண்டியதா இதுதா பொரியல் நாங்க மொளகா தூள்லாம் போட்டா புரியல
பச்ச மொளகா
அது பச்ச மொளகா காரத்துக்கு தா நம்ம பட்ட மிளகா போடுறோம்ல நாங்க பச்ச மிளகாவும் போடலா பட்ட மிளகா பட்ட மிளகானா அந்த காஞ்ச மிளகா இருக்கில்லையா
ஓ செரி செரி ஓகே உம் அதா அந்த பச்ச மொளகா போட்டு காஞ்ச மிளகா போட்டு அந்த அந்த காரமே வந்துட்டு உங்களுக்கு அந்த பொரியலுக்கே சரியா போய்டு
பொரியலுக்கே சரியா போயிடு இல்ல நம்ம பச்ச மொளகா வேணும்னாலு அத போட்டுக்கலா நாங்க மோஸ்ட்லி பச்ச மொளகா சேக்கறதில்ல ஏன்னு பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வருதுன்னு சொல்றாங்க அதனால பாத்தீங்கன்னா நாங்க பச்ச மொளகா வந்து சேர்க்கறதில்ல அதுல ருக்க அந்த விதையெல்லா ருக்கு அதெல்லா பாத்தீங்ன்னா கிட்னி ஸ்டோன் வருதுன்னு சொல்றாங்க அதனால நாங்க முக்காவாசி அந்த பச்ச மொளகா வந்து சேக்க மாட்டோ
ஓ அப்ப காஞ்ச மொளகா நல்லதா அது சேக்கலாமா
காஞ்ச மொளகா சேக்கறது ரொம்ப ரேர் தா
ஓ நீங்க பச்ச மொளகா காரதுக்கு கம்மியா தா சேப்பீங்க
காரம் கம்மியா தா சேப்போ ஆனா கொழம்புலல்லா பாத்தீங்கன்னா மொளகா தூள் இருக்கில்லையா கொழம்பு தூள்ளு அதெல்லாமே அதிகமா போட்டு காரமா தா நாங்க சாப்டுவோ அது நான்வெஜ்ஜா இருக்கட்டு வெஜ்ஜா இருக்கட்டு இப்ப எதுவா இருந்தாலுமே எங்களுக்கு காரம் இருக்கனு அதுல சாப்புட்றதுக்கு
ஓ செரி செரி நா கொஞ்ச காரம் கம்மியா போடுவே இந்த மாதிரி விஷயங்கள்லா எல்லா பொடியும் போட்டு அங்க அத பொரியல்ல ளு நீங்க சொல்ற மாத்ரி அந்த உம் முட்டகோஸ் பொரியலு வந்துட்டு நா இந்த மாதிரிதா மோஸ்ட்லி பண்வே கொஞ்ச மொளகா தூளு ஏட் பண்ணிப்பே பச்ச மொளகாவு ஒன்னு போட்ருவே மேபி இப்ப நீங் சொன்னதுக்கப்றோ அந்த பச்ச மொளகா வந்துட்டு கொஞ்ச அவாய்ட் பண்ணீட்லா அப்டின் நெனைக்கறே அதுக்கு பதில் காஞ்ச மொளகா போட்டுக்லா அப்டின் நெனைக்கறே
ஆ ஆமா உங்ளுக் எப்டி விருப்பம் எப்டி டேஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க நீங்க நான்வெஜ் எல்லா அதிகமா விரும்பி சாப்டுவீங்களா
ஆ கண்டிப்பா ஆமா ன் நேத்து கூட நா சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தே அதுக்கப்பறோ அந்த லாலிபப் சிக்கன்னு சொல்வாங்கல்யா சின்ன பச ங்களுக் புடிச்ச மாதிரி அந்த மாதிரி அதுவு ட்ரை பண்ணே நேத் து அது நல்லாதா வந்துச்சு ம் ஒரு ஒரு முடையுமே வந்துட்டு ஒரு சண்டே அன்னைக்கி வந்துட்டு சிக்கன் பிரியாணி எப்பயு பண்றதுண்டு சோ அது வந்துட்டு ஆனா சிம்பிளா தா பண்ணுவே ரொம்ப கஷ் டப்பட்டு பண்ண மாதிரி நா இது வரைக்கு பண்ணது கெடையாது பட் நா சிம்பிளா ஒரே ப் ஓ ஒன் பாட் ரெசிப் பின் சொல்வாங்கல்ல ஒரு குக்கர் வெச்சுட்டு அதுலைமே எல்லாத்தையுமே வெச்சுட்டு அப்டே விசில் விட்றது அந்த மாரி பண்ணாலு நல்லாதா வரு என்ன நம்ம அந்த அரிசிக்கு கரெக்ட்டா தண்ணி ஊத்திட்ணு அவ்ள தா அத பண்ணிட்டோனா எனக்கு இது வரைக்கு கரெக்ட்டா வந்திருக்கு வீட்லயு எல்லா புடிச்சி சாப்ட்ருவாங்க ஆ நீங்க இந்த மாதிரி என்ன டிஷ் பண்ணுவீங்க ஆ நான்வெஜ்ஜுல
நான்வெஜ்ஜுல பாத்தீங்கன்னா எங்க வீட்ல மோஸ்ட்லி கொழம்பு, க்ரேவி இந்த மாரி தா பண்ணுவோ எப்பையாவ்து தா பிரியாணி பண்ணுவோ எனக்கு பிரியாணினா ரொம்ப புடிக்கு ஆனா எங்க வீட்ல இருக்கறவங்களுக்கு பிரியாணினா புடிக்காது அதுக்கு பதிலா இந்த புலவு சாதோ வச்சிட்டு சிக்கன் க்ரேவி மாதிரி
வாய்க்கிட்ட வெச்சு பேசுங்க ஃபோன
ஆ நாங்க அந்த பிரியாணிக்கு பதிலா என்ன செய்வோனா புலவு சாதோ செஞ்சிருவோ ஆ அதுக் பதிலா சிக்கன் வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்றது இல்லனா க்ரேவி வெக்கறது இந்த மாதிரி எதாவ்து பண்ணிப்போ பிரியாணி செய்யறது ரொம்ப ரேரு தா அதிகமா எங்க வீட்ல பாத் தீங்கன்னா மீன் கொழம்பு தா செய்வாங்க இங்க பாத்தீங்கன்னா ஆறு, கொளோ இதெல்லா வந் ட்டு அதிகோ அதுனால ஆத்துல புடிக்கிற ஆமா ஆத்துல புடிக்கிற மீனு கொளத்துல புடிக்கிற மீனு இது தா சாப்டுவோ கடல் மீன் சாப்பட்றதெல்லா ரொம்ப ரேரு தா
ஓ செரி செரி எங்கள்க் இருந்தாலு கிறது ஆ
மாசத்துல ஒரு தடவ தா நாங்க கடல் மீனே சாப்டுவோ
ஓ செரி செரி
மத்தபடி இந்த ஏரி மீனு கொளத்து மீனு இதுதா சாப்டுவோ அதுலயு இந்த விரால் மீன் இருக்கில்லயா அதுதா அதிகமாக சாப்டு
கொழம்பு மீன்ல கொழம்பு பண்வீங்களா அதுல
ஆமா கொழம்பு பண்ணுவோ வறுவல் பண்ணுவோ
ம்
புட்டு பண்ணுவோ
ஓ ஆ வஞ்சரம்ல தான புட்டு பண்ணுவாங்க வஞ்சரம் மீன்ல எதோ புட்டு பண்ணுவாங்கன் நெனைக்கறே இல்ல ஆ சொறா சொறாப்புட்டு ஐயயோ பாத்துருக்கே எ லைஃப்லயே அது கொழந்த பெத்த து அந்த சொறாப்புட்டு சாப்ட்டா நல்லா பால் ஊறு அப்டி சொல்வாங்க அதுக்காக அந்த சொறாப்புட்டு சாப்ட்டே ஆனா செம்ம டேஸ்ட் ஸ்ட்டா இருந்துச்சி அனா லைஃப்ல ஒரே ஒரு தடவ தா சாப்ட்ருக்க அதுக்கப்பறோ வந்துட்டு இங்க பண்ணி குடுக்கறதுக்கு ஆள் இல்ல அம்மா அந்த ஸ்மெல்லு யாருக்குமே புடிக்கலன்னு சொல்லிட்டு அத பண்றதே கெடையாது அதனால ஒரே ஒரு தரவ சாப்ட்ட அதுவு நல்லா இருந்துச்சி சூப்பர் டேஸ்ட்டா இருந்துச்சு
ஆ கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா நீங்க இன்னொரு தலவ சாப்ட்டு பாருங்க அதுவு நல்லாதா இருக்கு நாங்க வந்து அந்த ஒரு முள் மட்டு இருக்கற மீனா பாத்துதா நாங்க செய்வோ அந்த புட்டல்லா அப்பறோ பாத்திங்ன்னா அந்த சூர மே அந்த சூர மீனுன் சொல்லுவாங்க இல்லயா அந்த ட்டு செய்வோ ஏன்னா அதுல பாத்திங்கன்னா கொழம்பு வச்சாலே எங்களுக்கு அவ்வளவுவா புடிக்காது வறுவல் பண்ணணா அவ்வளவா பிடிக்காது எனா அந்த மீன்ல பாத்திங்கன்னா அந்த மாச மசால எதுமே எறங்காது அது பாத்திங்கனா இது சிக்கன் மாதிரி இருக்கு கொழம்பு செஞ்சாலோ இல்ல வறுவல் செஞ்சாலே அதனால அதுல வந்து நாங்க புட்டு செய்வே
ஓ செரி
நம்ம ஊர் சைடெல்லா இந்த மீன் அவ்ளவா கெடைக்காது கேரளா சைடு தா அதிகமா கெடைக்கு நாங்க கேரளால இருக்கும்போது அதிகமா அந்த மீன் புட்டு தா சாப்புடுவோ அந்த சூற மீன் புட்டு அங்க அதிகமாவே அந்த மீன் தா கெடைக்கு
ஓகே ஓகே ம் வேற என்ன இன்னிக்கு டின்னர் நீங்க சமைக்க போறிங்க இல்ல சமச்சிட்டிங்களா
நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிர்ச்சின்னு நெனைக்கறே தோழி இன்னோரு இணைப்புல சந்திப்போ அ நன்றி தோழி
நன்றி